வந்து பாருமா நான்கு காலங்கள் இருக்கும் அதுல வந்து கோடை காலன்றது வந்து ஆ எல்லாத்த விட ஒரு தாங்க முடியாத ஒரு ஒன்னுன்னே சொல்லலா ஏன்னா இந்த குளிர்காலன்னா நம்ம வந்து அதுக்கு உண்டான அந்த போர்வையோ இல்ல நம்ம அதெல்லா பண்ணோன்னா நம்ம ஒரு எடத்துல இரு வீட்ல இந்த மாதிரி பேன் போடாத அந்த மாதிரி இருந்தா அத நம்ம அந்த குளிர்காலத்த கூட கடந்துடலா ஆனா என்னதா நம்ம வந்து வீட்ல இந்த ஏ சி அந்த மாதிரியான வசதிகள் ஃபேன் எந்த போட்டாலுமே நம்ம வீட்லயே இருக்க முடி யாது வெளிலயு வந்து அ வர முடியாது ஒரு குறிப்பிட்ட ஒரு சாய்ந்தரம் ஒரு ஆறு மணி வரைக்குமே வெளில வர முடியாது ஏன்னா அந்த நார அந்த நேரங்கள்ல ஒரு ஆர்ரை அந்த மாரி ஏழு மணிக்குதா அந்த சூரியன் மறையுமே ஆ அப்டி பாக்கும்போது இந்த மாதிரி அந்த எல்லா காலத்தையு தாண்றது வந் து கடினமா இல்ல இந்த அதாவது இந்த ஆம்மா அதாது இந்த இந்த காலம் இருக்கு இல்லீயா அதுனால தா நம்மளுக் அந்த வெளில வர முடியல அ இந்த சம்மர் அந்த மாதிரி ஒரு காரணத்துனால இல்லயா
நம்ம நம்ம பாடியு அதுக்கு தகுந்த மாரி ரொம்ப ஹீட் ஆய்டு நெறைய நோய்கள்லா இந்த அ இந்த சூரியனால நம்மளால நெறைய தாக்கப்படுவோ இப்போ வந்து எப்டி இந்த ஹாரட் அட்டாக்கு அந்த மாரி நோய்கள் எல்லாமே இந்த வெயில் நாள தா நெறைய வருது ஆனா நம்ம அதுக்கு தவுந்த மாரி ஃபுட்டு நம்ம எடுத்துக்கிட்டா கொஞ்ச குளிர்ச்சியான ஃபுட் எல்லா நம்ம இப்ப எடுத்துக்கிட்டா தயிர் டு அந்த மாரி ஐஸ்கிரீமு அந்த மாரி பொருள்கள நம்ம நெறைய எடுத்துக்கிட்டா கொஞ்ச தாங்கலா ஆனா நம்ம குளிர்காலம் வரும்போது வெயில நம்ம எதிர்பாப்போம் எ ஏ வெயில் காலம் வரும்போது நம்ம குளிர எதிர்பாப்போம் இப்படிதான் நம்மளுடைய மாற்றம் நம்மளுக் இருந்துட்டே தா ருக்கும் அந்த மாரி நம்ம சாப்பாட நல்லா சீக்கிரமா நல்லா சாப்டுக்கும் ஆனா வந்து வெயில் காலத்துல வந்து நம்மளுக் நாள் வந்து ரொம்ப லேட் எப்புன்னா சீக்கிரமா நம்மளுக் இருட்டாகவே ஆவாது வெளிச்சமாவே இருக்கும் அது ஒரு ஜாலியா இருக்கும்ல ஆனா
ஆமா என்னதான் வந்து அது ஜாலியா இருந்தாலும் ஒரு பக்கம் வந்து காலையிலயே சீக்கிரம் விடிஞ்சதுன்னா நம்ம தூங்க கூட முடியாது இந்த குளிர் காாலத்துல காலேல ஒரு அந்த நல்லா பனி நல்லா பெய்யும் அந்த நேரம்தான் நம்மளுக்கு தூக்கம் வரும் ஏழு ஆனாலும் சரி டானாலும் சரி நம்மளுக்கு எப்டி இருக்குனா ஒடம்பு வந்து எழுந்திருக்கவே முடியாது ஆ அது ஒரு இதுதான் ஆனா கோடை காலத்துல இன்னும் கொஞ்ச மோசமான தாருக்கும் காலேலயே வெயில் பயங்கரமா சாதாரணமான நாள்ல வந்து அந்த கோடை நாள்ல எல்லா தவிர்த்து எப்டி இருக்குன்னா கொஞ்சோ ஆ எப்பயு போல தெரியாது ஒரு ஃபேனுக்கு கெர தூ பேன் போட்டு தூங்கினாலும் நம்மளுக்கு அந்த தூங்கினது தெரியாது அசதி இருக்குற ஒடம்புக் கு வந்து ஒரு அசதியா இருக்கும் அ அது வந்து மத்த நாள்ல இருக்காது அது அந்த கோடை நாள்ல மட்டுந்தா அதிகமா இருக்கு என்ன பிரச்சனைன்னா நம்மளுக்கு அந்த பகல் பூரா அதாது காலேல சீக்கிர விடியுது சாயந்தர லேட்டா அந்த சூரியன் மறையுது அது நல்ல விஷ் யந்தா இருந்தாலு நம்ம எப்படா வந்து சாய்ந்திர அந்த சூரியன் வந்து மறையு ஏ ன்னா அந்த அளவுக்கு நம்ளுடைய அந்த ஒடம்புங்கறது தாங்க முடியாத ஒரு அனல வந்து நம்ளுக்கு குடுக்கு குடுக்கும் போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு தலைல இருந்து கால் வைக்கு எரிய ஆரம்பிக் கு ஒரு மாதிரி காத்து இருக்காது மொதல்ல ஏன்னா காத்து அடிச்சாலுமே அந்த வந்து அந்த அந்த அனல் காத்தாதா வரு அந்த அனல் காத்துனால என்ன ஆகும்னா வெளில வந் து நம்ம வண்டில போக கூட முடியாது அந்த பகல் நேரத்துல அது ஒரு மணி அந்த மாதிரெல்லா அந்த உச்ச வெயில்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த நேரத்துல நம்ம வெளிலேயே வர முடியாததா சொல்லுவாங்க காலைல ஒரு இத்தன மணில இருந்து ஒரு பதினோரு இருந்து ஒரு மூணு மணி வரைக்கு வெளில வர்றத அதாது முடிஞ்ச வரைக்கு தவறுங்க தவறுங்க அப்டின்னு ஏன்னா இந்த மாதிரி நேரத் துல அதிகமா வெளில வரும் போது நெறைய நம்மளுக்கு அந்த உடம்புக்கே ப்ரச்சனை வரு சில பேர் மயக்கம் போட் டு விழுந்துருவாங்க இன்னு நெறைய பேருக்கு நெறைய விதமான தல சுத்தல் வரு தண்ணி வந்து பற்றாக்குறை அதாவது நம்ம ஒடம்புல இருக்க அந்த நீர் வந்து கொறைய கொறைய ஆ என்ன ஆகுன்னா நம்ளுக்கு மயக்கம் வரலா மயக்கம் வந்தாக்கா நம்ளுக்கு நெறைய அதனால உடம்பு நெறைய ப்ரச்சன இந்த அதுவு சூட்டுனால நெறைய அந்த ப்ரச்சனைகள் வரு குளுர்காலங்கள்ல வந்து நம்ளுக்கு அந்த சளி இந்த மாதிரியான தொந்தரவுகள் இருந்தாலு அ த கூட தாங்கிடலா போல ஆனா இந்த காலத்திலேயே வரு நம்ளுக்கு அந்த கோடை நாள்லயு
இந்த மாறி கட்டி ப்ரச்சன அந்த மாரி ப்ரச்சனைலாம் கூட நம்ளுக்கு வரு ஆனா இந்த டைம்லதா அந்த பூக்கள்லா நெறைய பூக்கறத்துலாம் இந்த டைம்ல தான் நெறைய பூக்கு அந்த மாரி விஷயம்ல்லா நல்ல விஷயமு இருக்கு நம்மள வந்து மாம்பழலா நெறைய சாப் ப்பலா இந்த சம்மர்லதா நம்ளுக்கு கெடைக்கு மாம்பழம்லா மாம்பழ அப்பறமட்டா இந்த மாறி பொருட்கள் எல்லா நம்ம எப்பயுமே நம்ளுக்கு கெடைக்காது எல்லா டைம்லயும் கெடைக்காது இந்த சம்மர்லதா ஸ்பெஷலா நம்ளுக்கு கெடைக்குமே அப்ப நம்ம நெறைய சாப்டுவோ இந்த இந்த சம்மர்ல வந்து நம்ளுக்கு இந்த ஸ்கூலுங்க எல்லாமே நம்ளுக்கு லீவ் உ ட்ருவாங்க நால நெறைய இப்ப இப்ப எப்டின்னா சுற்றுலா போலா நல்லா ஜாலியா சுத்தலாம் நானா அந்த மாறிலா போய் நம்ப குளிரான இருக்கிற எடத்துக்கு போய் நம்ப நெறைய என்ஜாய் பண்லா அதெல்லா ஒரு நல்லாருக்கு எம் நம்ளுக்கு மார்ச் ஏப்ரல் எல்லாமே ஸ்கூல்ல எல்லா லீவ் உட்டுருவாங்க நம்மளுக்கு அ அப்போ எல்லாமே நம்ளுக்கு வெயில் ஆரம்பிச் சுரு ஸ்டார்ட் ஆயிடு அது ஜூன் ஜூலை வரைக்கு நம்ளுக்கு வெயில்தா தாங்க முடியாம வெயில்தா தாங்கிதா ஆகணு ஏசின்ற ஏசி இந்த மாறி ஆனா அது ஏசின்னு நம்ம போட்டா கரண்ட்ட் பில் அந்த பிரச்சனைலா இருக்கு இருந்தாலு நம்ப என்னா பண்றது அத தேடி தா போய் ஆகணு அப்ப இருந்த இது வேற அதனாலதா மர வளக்கணு அந்த மாறிலா நம்ம பண்ணி கொஞ்ச நம்ம சரி பண்ணிக்கணு
ஆமா அது விஷ்யோ சரியான விஷ்ய ஏன்னா இப்போ மரங்கள்லா அங்கங்க எடுத்துட்டாங்க இது நகர நகர புறங்கள்ல பாத்தோன்னா அது அவங்க தாங்க முடியாது ஒரு ஏன்னா பக்கத்துல பக்கத்துல வீடு இருக்கு ஒரு மரத்துக்கு கூட இ மரத்தடியே வந்து தேடி போய் எங்கயாவது ஒரு எடத்துல தா பாக்கலா இல்லன்னா அந்த செவுரோட அந்த பக்கத்து பக்கத்து செவுரு இருக்கும் போது இன்னு அந்த மழைநாள்ல நம்ளுக்கு அந்த மழையில ஊத் நம்ம தண்ணி வந்ததுன்னா அந்த செவுறு ஃபுல்லா அந்த தண்ணி வந்துரு அதுல நம்ளுக்கு ஏற்கனவே வந்து பூமி இந்த குளிர்ந்துதா இருக்கு இன்னு கொஞ்ச அதெல்லா செவுத்துல இருந்து தண்ணி வர்ர அளவுக்கு இருந்ததுன்னா அங்க காத்தடிக்கும் போது நம்மளுக்கு காத்தடிக்கு இன்னு ரெண்டு ஒரு குளிர கலப்பு அதே மா தரி என்ன ஆகுன்னா இந்த கோடை காலத்துல இப்ப நகரபுறங்கள்ல பாத்தோனா அதிகமா அங்கதா வெப்போ அதிகமா இருக்கு என்னன்னா இந்த வீடு பக்கத்துல பக்கத்துல இருக்கறதுனால ஏற்கனவே அந்த பகல் பூரா அந்த வெயில் அடிச்சத இந்த மா மேல அந்த சீலிங் இருக்கு இல்லையா அது எல்லாமே தக்க வச்சுட்டு இருக்கு இரவு நேரங்கள்ல நம்ம ஃபேன் போட்டதுமே மொதல்ல நம்மளுக்கு காத்து வர்றது வந்து அந்த நாலு பக்க இருந்து அந்த சீலிங்ல இருந்து கா அந்த காத்ததா நம்மளுக்கு எடுத்து குடுக்கு நம்ம இப்போ ஏசியே போட்றோன்னு வச்சுக்கோங்களா அந்த போடம் போது நம்ம ஃபேன் அந்த ஏசி நிறுத் ட்டு ஒடனே ஃபேன் போட்டா என்ன ஆகுன்னா டக்குன்னு சீலிங்ல இருக் அந்த காத்ததா நம்மளுக்கு எடுத்து குடுக்கும் போது அது அனலா இருக்கு என்னதா வந்து நம்ம உள்ள அந்த எடோ ஆ நல்லா கூலிங்கா இருந்தாலு நல்லா குளுரூட்ற மாதிரி இருந்தாலு அந்த ஃபேன் போட்டா அந்த பில்டிங்கோட அனல நம்மளுக்கு இது குடுக்கு ஆக அந்த இதனாலே என்ன ஆகுன்னா நம்மளுக்கு இன்னு ரெண்டு பகல் அது இரவு நேரங்கள்ல ரொம்ப உள்ளே இருக்க முடியாது நம்ம ஆ எல்லாரு வந்து இந்த ஏழு மணிக்கு ஆறு மணிக்கு மேல ஆ மொட்டமாடில நடக்கறது அதாவது அ அங்க வந்து காத்தடிக்கணு பாப்பாங்க அங்கயே காத்தடிக்காது ஏன்னா பில்டிங் நெறைய இருக்கு இல்லையா
அனல் காத்துதா நம்மளுக்கு எங்க சுத்தி போனாலு நம்மளுக்கு அனல் காத்துதா அடிக்குமே அது நைட் நைட்டே ஆனாலு நைட் ஆவ ஆவதா கொஞ்ச பரவால்ல மாரி இருக்கு இப்ப ஆறு குளம் ஏரி அங்க அந்த சைடு் எல்லா நம்ம போனாலு அதெல்லா வற்றி ரொம்ப வத்தி போய் தா நம்மளுக்கு அங்கியு இருக்குமே நம்ம வந்து என்ன எப்படா அந்த குளிர்காலம் வருன்ற மாரி காத்துன்னு இருக்க மாரி நம்மளுக்கு ஒரு இது வரு அப்புறமெட்டா நம்ப எப்டி இருந்தாலு அத நம்ம தாங்கிதா ஆவணு வேற வழி இல்ல இந்த சாப் பாடு இல்லாமே கூட சீக்கிரமா நம்மளுக்கு கெட்டு போய்டு நம்ம சீக்கிரமா சாப்டர்ணு ஆனா வந்து என்ன ஒண்ணு அந்த வெயில் காலத்துல வந்து நம்மளுக்கு பசியே எடுக்காத மாரி இருக்கு ஒரு மாரியா எப்டி சொல்றது கடுப்பா இருக்க மாரி ஒரு இது இருக்கு தாங்கி தான ஆவனு வேற என்ன பண்றது மாரி தாங்கிப்போ இந்த குழந்தைங்கள்லா ரொம்ப கஷ்டப்படு வெயில்ல வெளியல தூக்கி வச்சுட்டு இது வெளையாட்டு கட்டிட்டு இருப்பாங்க ஆனாலு அதுங்க ரொம்ப அந்த் கொழந்தைங்களுக்கு ரொம்ப தாங்காது பெரியவங்கனாச்சு சரி நம்மளுக்கு இதா நம்மளுக்கு புரியு அதுங்களுக்கு என்னானே தெரியாம கத் கத்துங்க அதுமாரி இந்த விலங்குங்கள்லா செல இடத்துல தண்ணி தண்ணி வைக்காம அதுங்குல்லா ரொம்ப கஷ்டமா அந்த கா எப்டினா கெட்ட தண்ணி போவு பாருங்க அதெல்லா குடிச்சிட்ருப்போ நம்ம அதெல்லா நம்ம கண்கூடா நம்ம பாப்போ பாத்துட்டு நம்ம அந்த டைம்ல அதுங்களுக்கு தண்ணி சாப்பாடுல்லா நம்ம வச்சா நம்ளுக்கு ஒரு நல்லதா இருக்கு
ஆமா இது ஒரு நல்ல விஷ்யோ ஏனா நானு ஒரு தரவ உதாரணத்துக்கு நா போயிட்டு இருக்கும் போது நல்ல வெயிலு காலந்தா அது என்னன்னா வந்து காக்கால்லா வந்து தானா அந்த வெயில் தாங்காம எல்லா மயக்கம் போட் டு அங்கங்க நம்ம வண்டி போகுதுன்னா நம்ம வண்டிக்கு முன்னாடியே வந்து விழ ந்தது அந்த கண்ணாடி முன்னாடி அந்த பஸ் முன்னாடி அதெல்லா வந்து நா நேரடியா பா்த்திருக்கே இதெல்லா என்ன காரணோன்னா அதுக்கு தண்ணி தேவப்படுல நம்ம நம்மளுக்கு தான் வந்து பாத்தா ஏனா ஏரி குளங்கள்ல வந்து தண்ணீரு இருக்காது ஃபுல்லா அந்த வெயில் அடிக்க அடிக்க என்ன ஆகுன்னா எல்லா பூமி இழுத்துக்கு ஏ இழுத்துக்கிறதுனால என்ன ஆகுனா ஒரு வறண்ட நிலம் மாதிரி மாரி போயிரு அதா அது விலங்குகள்லா குடிக்கிறதுக்கு அதுக்கு ஒரே எடோ அந்த மா அந்த மாதிரி எடங்கள் தா ஆ சில இன்னு சில எடத்துலலா நாய்கள்லா வந்து பாத்தோன்னா அதுவு தண்ணி இல்லாம தா கஷ்ட அப்பறோ ஆ எப்டின்னா இப்ப அந்த சாக்கட எங்கெல்லா இருக்கோ அங்கல்லா போய் உட்காந்துருக்கு நானு அந்த பாத்துருக்கே ஆ அந்த மாதிரி நீர்கள கூடோ வந்து குடிக்குது அத நா நானு பாத்திருக் என்ன இதெல்லாம் பாக்கும் போது அ குருவிகளும் அ குருவிகள் எடுத்துக்கிட் டோனா அது அதுவு அப்டிதா எங்கெல்லா தண்ணி இருக்கோ அங்கெல்லா வந்து குடிக்கு இப்ப என்னன்னா அ சாக்கடை அந்த மாதிரி எங்க தேங்கி நிக்குதோ அந்த சேறு அந்த மாதிரி இடங்கள்லதா குடிக்க அதுக்கு ஒரு சூழ்நிலையா இருக்கு அது மாரி நெறைய பேரு வந்து இந்த நகரங்கள்ல இந்த பறவை களுக்கு வந்து அந்த உணவளிக்கிறதுக்கு நெறைய வசதிகள் வந்து வீட்டு மொட்டை மாடியில வந்து செய்யுறாங்க இது ஒரு நல்ல விஷ்யந்தா ஆ சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இந்த பறவையால நம்ளுக்கு ஏதாவது ஒரு தொற்று வந்துருமோ அப்டின்னும் பயப்படுறாங்க ரெண்டு இருக்கிறதுனால அந்த மனசு இருந்தா கூட ஒரு கட்டத்துல வந்து செய்ய முடியாத மாதிரிதா ஆகிடுது இல்லயா
அப்புறோ இந்த ரோட்ல எல்லா போகுற சாலையில வந்து நம்ப பானையில வந்து தண்ணி வைக்கிறது அதெல்லா ரொம்ப நல்ல விஷ்யம் அதெல்லா பண்ணலா நம்ப அதெல்லா ஒரு ஹெல்ப் ஃபுல்லா இப்ப வயசானவங்க எதுமே இப்போ ஒரு நம்ம ப நம்ப இப்போ செலவுங்க என்னன்னா நம்ளுக்கு வேணுனா இப்போ பத்து ரூவா தண்ணி பாட்டில் வாங்கி குடிக்குவாங்க அது கூட முடியாம இருப்பாங்க அவங்ளுக்கு இந்தமாரிலா வச்சா வீட்டுக்கு வீட்டுக்கு வச்சா கூட நல்லது வீட்டுக்கு வீட்டுக்கு மரோ வளர்க்கணு அதுவு நல்லது அப்றோ நம்ளுக்கு இதுல ஒரு நல்ல விஷ்யோ என்னன்னா இந்த நெறைய ஆஃபர்ல்லா போடுவாங்க சம்மர் ஆஃபர் அந்த மாரிலா நம்ளுக்கு இந்த வெயில் டைம்லல்லா போடுவாங்க அதெல்லா ஒரு அதுவு ஒரு ஜாலியாதா இருக்கு அதுவு
ஆமா நீங்க சொன்ன மாதிரி இந்த மாதிரியான ஒரு ஆஃபர்களு நம்ளுக்கு அந்த சம்மரு அப்டின்னு வரு அ ஒரு கி ஒரு கட்டத்துக்கு மேல வந்து ஆ ஏ சிங்கிற ஒரு விஷ்யோ வந்து தேவைப்படுறது அதிக தே அதிகமா தேவைப்படுறது அந்த சம்மர்ல நம்ளுக் கு ஏ சிதா அ இன்னு ஒன்னு தேவைப்படாது கண்டிப்பா அந்த வாஷிங் மிஷின் தா நெனைக்கிறே அப்ப அந்த வெலையோட வாஷிங் மிஷினோட வெல வந்து கம்மியா இருக்கோ ஆ இது ஏ சி யோட வெல வந்து அதிகமா இருக்கோ எது முக்கியத்துவமோ அத கண்டிப்பா எவ்வளோ காசானாலு வாங்கி தா ஆவாங்கன்னு அது ஒண்ணு இருந்தாலு ஆஃப் பர் இந்த மாதிரி இந்த சம்மர் இதுல இந்த கோடை காலத்துல வந்து போடுறதுலா வந்து ஆ அதிகமா தா இருக்கு ஆ இருந்தாலு இன்னு ஒரு சில எடத்தங்கள வந் து வருஷா வருஷோ வந்து இந்த வெயிலுங்கிற து வந்து தாங்க முடியாத ஒரு ஒண்ணாதா மாறிட்டுருக்கு இப்ப வரைக்கூ ஆ அதுக்குண்டான இதெல்லா நம்ம என்ன பண்லானா இந்த ம் முக்கியமா நம்ம பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்தா அந்த இருக்க மரத்த வெட்டாத அ முடிஞ்ச அளவுக்கு அந்த மரத்த வளங்க அப்டிதா வந்து சொல்றாங்க இதெல்லா வந்து எவ்ளோக் எவ்ளோ நம்ம பண்றோமோ அந் தளவுக்கு தா நம்மளுக்கு அந்த வெயில்ல இந்து நம்ம வெளில வர்லா நெனைக்கிறே அ நிச்சியமா நெறைய விஷியங்கள் நீங்களு சொன்னீங்க உங்க கூட பேசுனதுல மகிழ்ச்சி நன்றி
நன்றி